ஹலோ சிஸ்டர் சிஸ்டர் வணக்கம்
வணக்கம் சிஸ்டர்
ஆ சிஸ்டர் சொல்லுங்க
சிஸ்டர் இப்ப பேபிக்கு பாரம்பரிய ஃபுட்டுனா எந்த ஃபுட்டு சிஸ்டர் குடுக்கலா
என்ன ஏஜ் ஆச்சு சிஸ்டர் பாப்பாக்கு
பாப்பாக்கு டூ ரெண்டு வயசு சிஸ்டர்
ஓகே சிஸ்டர் ஃபஸ்ட் நம்ம வந்து பேலன்ஸ்டு டையட்னா என்னனூ சொல் சொல்லி நம்ம பாப்போ சிஸ்டர் அதுக்கப்புறோ அதுல கொழந்தைகளுக்கு எது சூட் ட்டப்ளோ அந்த ஃபுட் வந்து நீங்க செலக்ட் பண்ணி குடுத்துக்லா இப்ப பேர் பெரியவங்களுக்கு வந்து பேலன்ஸ்டு டயன் சொல்லிட்டு நம்ம பாத்தோம்னா நம்ம சாப்டக்கூடிய ஃபுட்ல வந்து மூணுல ஒரு பங்கு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணு கார்போஹைட்ரேட்னா நம்ம ரெகுலரா சாப்டக் கூடிய இட்லி தோச அந்த மாதிரி எல்லா வந்துட்டு அ வெள்ளரிசி சி இதெல்லாமே வந்துட்டு கார்போஹைட்ரேட்ல வரு
ஓகே ஸ்டர்
நெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு வந்து ஃபைபர் இருக்கணு ஃபைபருங்கிறது வந்து நார்ச்சத் இருக்கிறது கோதுமை பண்டங்கள் அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஃபைபர்ல வரும் சிஸ் டன் நெக்ஸ் புரதச்சத்து புரதச்சத்துங்கிறது வந்து நமக்கு புரோட்டீன் அதாவது முட் ட்ட சோயா பீன்ஸு இந்த மாதிரி எல்லா வந்து புரதசத்துல வரு சொல்லுங்க
பேசிக்கா வந்து முட் ட குடுக்கலா சிஸ்ட பேபிக்கு
சிஸ்டர் முட்ட குடுக்லா ஆரம்பத் துல வந்து ஃபஸ்ட் பழக்கப்படுத்தும் போது வெள்ள முட்ட மட்டு குடுங்க அதுக்கப்புற அவங்களுக் க்கு நல்லபடியா ஜீர்ணமாகி கொஞ்ச நல்லா பழகுனதுக்கு அப்புற மஞ்ச கரு வந்து கொஞ்ச கொஞ்சமா நீங்க வந்து குடுக்க ஆரம்பிக்கலா சிஸ்டர்
ஓகே சிஸ்டர்
அந்த மாதிரி கொஞ்ச கொஞ்சமா குடுத்து பழக்கும் போது அவங்க அதுக்கு வந்து பழகிக்குவாங்க
ஓகேஸ்
மோஸ்ட்லி நீங்க கார்போஹைட்ரேட்ல வந்துட்டு அ இட்லி தோ ச அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்துட்டு குடுத்து பழக்லா
ஓகே
ஆ ஃபைபர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகி கம்பு அந்த மாரி எல்லா இருக்கு குள்ள சிஸ்டர் அது வந்து நீங்க கஞ்சியாவோ அல்லது கூழாவோ இது பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்ச கொஞ்சமா வந்து குடுத்து பழக்லா
கட பக்க கிடைக்குதல்ல சிஸ்ட அந்த அ ராகி மாவு அப்டின்ற மாரி எல்லா கெடைக்கு இதுல அதெல்லா பாப்பாக் குடுக்லா
மாவா நீங்க டேரக்ட்டா வாங்காதீங்க ராகிய நீங்க வாங்கி காய வச்சு அத சுத்தப்படுத்தி நீங்க மாவ அரச்சு வச்சுக்கங்க ஏன்னா நார்மலா பதப்படுத்தப்பட்ட உணவு வந்து எப்பவுமே வந்து உடம்புக்கு நல்லது கெடையாது
ஓகே
ஆ பேக்குடு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நல்லது கெடையாது அதனால என்ன பண்ணிக்லானா அத வாங்கி கிளீன் பண்ணி வெயில நல்லா காய வ ச்சிட்டு அதுக்கப்றோ அத வந்து நீங்க மாவா அரச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல கஞ்சி கூழு
ஆ
களி அந்த மாதிரி வந்து செஞ்சு குடுத்துக்லா
ஓகே சிஸ்டர் சிஸ்டர் இப்ப இப்ப பேபியா மெயின்டென் பண்றது எப்டி இருக்கு
பாப்பாங்களுக்கு வந்து இல்ல எது எந் எத இத மீன் பண்ணி நீங்க கேக்குறீங்க
இல்ல இப்ப வெயில் காலத்துல பேபியா மெயின்டென் பண்ணுன்னா எப்டி மெயின்டென் பண்ண முடியு
வெயில் காலத்துல வந்து நீங்க பருத்தி ஆடைகள் வந்து அணிவி க்லா சிஸ்டர் அ உடம்புக் து வந்து நல்லா கொஞ்ச குழு குழு அந்த மாதிரி இருக்கு காலைல சாயந்ரோ ரெண்டு நேரோ பாப்பாங்கள வந்து குளிக்க வைக்கலா அப்ப அவுங்களுக்கு அந்த வேர்வை அந்த மாதிரி இதெல்லா வந்து இல்லாம இருக் கு காய்கறிகள் பழங்கள் இதெல்லா வந்துட்டு நெறையா குடுக்கறப்ப நமக்கு தண்ணிச்சத்து வந்து கொறையாம இருக்கு இளனி குடுக்லா முக்காவாசி இயற் கை சார்ந்த உணவுகள் வந்து குடுக்கறப்பா நல்லாருக்கு சிஸ்டர்
கரெக்ட் குடுத்துட்ட சிஸ்சர் இப்ப பேபிக்கு இந்த கொப்ள கொப்பளமா வருதுல்ல ஃபேஸ் கு
ஆ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராம கட்டி இருக்குல்ல சிஸ்டர் மொகத்துல வந்துச்சு அப்டின்னா அந்த ராம கட்டிய வந்து நீங்க அரச்சி வெக்கலா
ஓகே
சப்போஸ் ரொம்ப குறுத்து குறுத்தா வருது அப்டிங்கிற பட்சத்துல நீங்க வந் து வேப்பல இருக்குல அத மஞ்சள் கூட சேந்து அரச்சு நம்ம போட்லா பட்டு வேப் பல வந்து கொஞ்சோ சூட்ட கெளப்பு ஆ அதனால மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த ராமக்கட்டி வந்து அரச்சி போட்டோம்னா உங்குளுக்கு அந்த சூட்டுக் கொப்ளலா டி தமு தனிஞ்சிரு நொங்கு தோல் வந்து வச்சு நீங்க தேச்சி விட்லா
இந்த நொங்கு தோல் தேய்க்கயில அந்த பிம்புள் ஸ்லா ஒடய வாய்ப்பு இருக்குல்ல வாய்ப்பு இல்லயா
ஆ நம்ம லேசா அது மேல ரொம்ப வச்சு அழுத்தக் கூடாது சிஸ்டர் உங்களுக் ராம கட்டி வக்கிம் போதுமே அந்த அந்த கொப்பளோ வந்து உங்ளுக்கு ஒடைய தா செய்யு அது ஒடஞ்சா அப்டே காஞ்சிரு
ஓக்கே
அப்டி இல்ல நம்ம வீட்ல சோத்துக்கத்தால இருக்கு அப்டினா அந்த ஜெல்ல வந்து யூஸ் பண்ணி இது பண்ணலா சிஸ்டர் தேச்சி விட்டோன்னா கூலிங் ஆகு அது கொஞ்சமா சாப் புறதுக்கு குடுத்தாலு உள்ள வந்து ஒடம்பு சூட்ட வந்து தனிச் விடுங்க
ஓகே ஸ்டர் இப்ப நம்ம கற்றால வந்து எப்டி யூஸ் பண்ணணு பேபிக்கு
கற்றால வந்து மேல சைட்லலா நமக்கு வந்து முள்ளு முள்ளா இருக்கு சிஸ்டர் அத வந்து கட் த்தில சீவி எடுத்துட்டு அத ரெண்டா நம்ம கட் பண்ணுபோது உள்ள வந்து நம்ம நுங்கு மாதிரி இருக்குங்க ஜெல் மாதிரி இருக்கு அதயு எடுத்து நம்ம அப்டியே டே நம்ம நேரடியா கொழந்தங்க மொகத்துல ஒடம்புல வந்து அப்ளே பண்லா ஆம் அப்டி இல்ல அப்டின்னா கொழந்தயளுக்கு வந்து நம்ம ஜூஸ்லியோ அல்லது தண்ணிலியோ அத வந்து கலந்து வந்து உள்ள பானமா குடுக்லா கூல்ட்ரிங்ஸ்லா குடுக்குற மாரி இத வந்து நம்ம குடுக்லா அந்த மாரி குடுக்றப்ப உங்ளுக்கு உடல் சூடு வந்து தனியு அப்டி இல்லேனாலு நாட் நாட்டு மருந்து கடைல பாதாம் பிசின் விப்பாங்க அது வாங்கி ஒரு சின்ன துண் ண்டு நைட் கல்கண்டு மாரி இருக்கு அது தண்ணில கலந்து வச்சுட்டோ அப்டினா காலயில வந்து அது நுங்கு மாதிரி ஃபார்ம் ஆயிரு சிஸ்டர் அதுல கொஞ்சோ பால் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏலக்கா கொஞ்சோ கல்கண்டு போட்டு மிக்சில நல்லா அடிச்சாம்னா பாயாசோ மாதிரி ஆயிரு
ஓகேஸ்
அது கொழந்தகளுக்கு வந்து குடுக்றோ அப்டினா அது முக்கியமா பெண் கொழந்தகளுக் குடுக்குறோ அப்டினா ஒடம்புல வந்து நெறைய நல்ல மாட் ற்றங்கள் வந்து ஏற்படு ஒடம்பு வந்து நல்லா ஸ் நல்லா வலிம ஆவாங்க அவுங்களுடைய நரம்பு எலும்பு எல்லாமே வந்து தொரந்து குடுக்கும் போது சின்னதுல இருந்தே அவுங்களுக்கு நல்ல பலம் வந்து கிடைக்கும் சிஸ்டர்
ஓகே சார் நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கே சார் என்னன்னா இப்ப பேபி இருக்குல்ல இப்ப பெண் கொழந்தைங்காலே கொடுத்தோம்னா அந்த இப்ப ஸ்டார்டிங்ல இருந்தே குடுத்தோம்னா அ குப்பாட்றது அந்த மாரி எல்லா எதுவு இருக்
ஆமா அந்த சூட்டுனால வர இது எல்லாமே வந்து தனிஞ்சிரு
ம் ம் ஓகேக்கா
அத சிஸ்டர் வெயில் காலங்கிறதுனால நம்மளுக் கு நெறைய டீஹைட்ரேஷன் ஆகுல உள்ள தண்ணீர் பற் றாகுற அதுனால அத அதிகரிக்கிற மாதிரியான இது வந்து நம்ம செஞ்சி பாக் கத்திக்கிட்டோனா அந்த பாதிப்புல இருந்து நம்ம தப்பச்சுக்குலாங்க
ஓகே ஸ்டர் இப்ப தலையில வர பிம்பிள்ஸ்க்கு அதேதா பண்ணி ஆகணுமா சார்
தலையில வர பிம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொஞ்சோ நல்லெண்ண தேய்ச்சு வச்சு குளிக்கி வைக்குலா அரப்பு சீவக்காய்ப் போட்டு குளிக்க வைக்கிறப்ப அந்த தலையில இருக்கிற கொப்பளோ வந்து உங்களுக்கு கம்மிய ஆயிரு
ஓகே சார் இப்ப பேபிக்கு வந்து வேளக்கெண்ண இந்த தேங்காண்ண ரெண்டையு மிக்ஸ் பண்ணி தடவைல நல்லா சாஃப்டா முடி வளரதுக்கு அந்த பிம்பிள்ஸ்லா வராம இருக்கற்துக்கு உதவியா இருக்குதானே சிஸ்டர்
ம் பண்ணலா சிஸ்டர் அது வேப்பெண்ண வந்து கொஞ்சோ அது நல்லதுதா பட் அது ஒரு மாரி வாசோ அடிக் கு சில தடவ ஆ நம்ம வீட்ல இருக்கும்போது அது வந்து தடவி பயன்படுத்திக்லா அப்டி இல்ல அப்டினா தேங்கா எண்ணெய்ல வந்துட்டு கொஞ்சோ மருதாணி கருவேப்புல செம்பருத்தி ஆ போட்டு காச்சிக்கிட்டீங்கன்னா அந்த எண்ண வந்து ஒடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரு முடி வந்து நல்லா அடர்த்தி ஆகு சிஸ்டர் என்னோட பையனுக்கு வீட்ல அவுருக்குல்லா அப்டிதா எண்ண காட்சி தருவோ
ஓகே சிஸ்டர்
இப்போ வரைக்குமே ஒரு முடிகூட நர முடி வந்து அவுங்களுக்கு தெரியாது ம் நல்லா அடர்த்தியா உங்களுக்கு நாப்பது வய்சு அம்பது வய்சு ஆனாலு அந்த முடி வந்து கருப்பாவே இருக்கு சிஸ்டர் நெறைக்காது
ஓகே சிஸ்டர் ச பேபிக்கு தேன் குடுக்கறதுனால ம் இப்ப பேசாம இருக்கிற பேபிக்குல்லா தேன் கொடுத்தா பாப்பா பேசு அப்டின் சொல்றாங்கள இப்ப தேன் குடுத்தோம்னா அதுக்கு பலன் என்ன சிஸ்டர் கெடைக்கு
தேன் வந்து உங்குளுக்கு இனிப்பா இருந்தாலுமே உள்ள போகும்போது அது வந்து கசப்பு தன்ம சிஸ்டர் அது மருத்துவ குணம் இருக்கறது அப்ப தேன் வந்து ஒரு இயற்கையான ஆ இனிப்பு ஊட்டின் சொல்லுவாங்க
ஓக
இப்ப நம்ம வெள்ள சக்கர இதெல்லா குடுக்கும்போது அது ஒடம்புக்கு கெடுதல் பண்ணு ஆனா நீங்க அதுவே நீங்க பால்ல வந் து தேன் கலந்து குடுக்கறது அல்லது தோசைக்கு தேன் தொட்டு தரது அப்டிங்கும்போது அது ஒடம்பு வந்து நல்ல பலப்படு அதனால நமக் எந்த ஒரு உடல் உபாதையு வராது இனிப்புத் தன்ம இருக்கறனால குழந்தைகளு அத சாப்ட்டுக்குவாங்க அதுக்கு மருத்துவ குணோ இருக்கறனால எலும்ச்சம்பழத்துல தேன் கலந்து குடுத்தீங்கன்னா உங்களுக்கு சளி இருமல் தொந்தரவு எப்பவுமே வராது
ஓகே சிஸ்
அந்த நோய் எதிர்ப்பு சக் தி நுரையீரல் மண்டல சுவாச மண்டலம் எல்லா உங்குளுக்கு நல்லா பலப்படு
ஓகே சிஸ்டர்
ஆனால இயற்கை உணவுகள்லயே கொழந்தைகள வளத்தீட்டு அந்த முடிஞ்ச வரைக்கு அந்த தெரு ஓரத்துல விக்கறது இந்த ஹோட்டல்ல விக்கிற அந்த சுகாதாரமற்ற உணவுகள வந்து குடுக்காம இருக்கறதே வந்து ஆரோக்கியமான வழி சிஸ்டர்
ஓக்கே சிஸ்டர் இப்ப நம்ம தேன் குடுக்கறதுனால
ஆ
பே அ பேபிக்கு வந்து நாக்ல எந்த ப்ராப்ளமு வராதுல
வராது சிஸ்டர் வராது நறைய மருத்துவ ஃபீல்டுலயு மெய்ன் தேன் வந்து பயன்படுத்துறாங்க சிஸ்டர்
ஓக்கே சிஸ்டர் இப்ப ஆர்கானிக் கா தேன் கொடுக்கணுனா எந்த தேன வந்து பாப்பாவுக்குன் சூஸ் பண்ணு
மலைத்தேன் வந்து நல்லது சிஸ்டர் தேன்லயே ரெண்டு மூணு வக் கை இருக்கு ம மலை தேனுனுன் சொல்லுவாங்க சில தேன் வகைகள் வந்து குறிப்பிட்ட கொஞ்ச தேன்ல இருந்து மட்டு கொஞ்ச தேனீ த்துல இருந்து மட்டு எடுப்பாங்க அந்த மாதிரி இருக்கறத விட் ட மலைத்தேனுங்குறது வந்து உங்களுக்கு அது முதல் தரம் வாய்ந்தது அந்த மலைத்தேன் குடுக்கும் போது உங்களுக் கு கெடைக்கக்க கூடிய மருத்துவ பெனிஃபிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு
ஒகே சிஸ்டர்
ம் மலைத்தனுங்கறது ஒரிஜினல் தேனுங்க நீங்க அதுல வந்து ஒரு சொட்டு தண்ணில எடுத்து நீங்க ஊத்துனீங்கனாலு அத அடில போனாலுமே கீழே போயி கொஞ்சமாது அந்த தேன் வந்து தங்கு தண்ணில முழுமையா கரையாது அதுதா வந்து ஒரிஜினல் தேனு முக்கா வாசி கரஞ்சாலு அதோட இனிப்பு தன்ம கடைசில கொஞ்சமாது போயி அந்த டம்ளர்ல வந் து அது இருக்குங்க அதுதா வந்து ஒரிஜினல் தேனு அது கம்ப்ளீட் லைட்டா கலந்து எதுமே நிக்கல அப்டின்னா அதுல வந்து அவுங்க சக்கர பாகு சேத்திருக்காங்கன் அர்த்தோ
ஓகே சிஸ்டர்
ஆ அப்டிதா வந்து நம்ம அது ஒரிஜினல் தேனா இல்லையா அப்டிங்கறது வந்து நம்ம கண்டுபுடிச்சிக்லா
ஓகே சிஸ்டர் இப்ப சளி ப்ராப்ளம் பேபிக்கி இருந்துச்சுன் வச்சுக்கோங்ளே அந்த பால்ல இன்ன மஞ்சள் கலந்து குடுத்தா அந்த
மஞ்சள் கலந்து குடுக்கலாங்க ஒன்னு ரெண்டு மெளகு அரச்சு குடுக்லா
ஓகே சிஸ்டர்
அ ஆ அ வீட்ல வந்து கப்பூரவள்ளி எல இருந்துச்சுன்னா அது சாறு எடுத்து குடுக்கலாங்க தொளசி சாறு கப் பூரவள்ளி சாறு அந்த மாதிரி வந்து குடுக்கலா இல்ல அப்டின்னா சின்ன வெங்காயோ கொஞ்ச தேங்கா எண்ணெல சின்ன வெங்காயம் மஞ்சள் கொஞ்சப் பூண்டு போட்டு நல்லா வேக வச் சா அந்த எண்ணெய வந்து நெஞ்சு பகுதிலயு கைகளோ எல்லா பின்னாடி முதுகுலலா தேச்சு விட்டா உள்ள சளி கட் டிருந்தா வெளில வந்துரு
சிஸ்டன் ப்ப சளிக்கு வந்து நம்ம அந்த அது வெத்தல இருக்குல்ல
என்னங்க சிஸ்டர்
சளிக்கு வெத்தல இருக்குல்ல வெத்தல வந்து நம்ம அ அந்த தைலோ மேபி தை லம் போட்டு பண்ணி நெஞ்சுல வெக்கயில சளி சரியாகுன் சொல்றாங்களே அது உண்மையா சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் கப்ப இது கற்பூர இது குடுக்லா வெத் தலை பட் உங்களுக்கு வந்து வெத் த்தலைய வெட கற்பூரவள்ளி இயற்கையானது எனா வெத்தல வந்து காட்டு ஸோ அது வந்து ஒடல் சூட்ட கொஞ்ச அதிகம் பண்ணு ஸோ அந்த கா ரொம்ப அ பவர் வீரிய அதிகமா இருக்கறனால ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து அது ஒத்து வராது புண்ணாயிரு அப்ப நம்ம வெத்தல யூஸ் பண்றோனா ரொம்ப கம்மியான அளவுலதாய பழக்கணுங்க
தே மாரி நம்ம வெ
கொஞ்ச கொஞ்சமா தா நம்ம வந்து கொடுத்து பழக்கற மாதிரி இருக்கு
அதே மாரி வெத்தல நெஞ்சுல யூஸ் பண்ணைல சிஸ்டர் அந்த நெஞ்சு ஃபுல்லா அந்த வே வெ வெத்தல இருக்குல்ல அந்த வெத்தல தடொ அப்டே தெரியுது நார்மலா
ஓ அது நீங்க சூடு பண்ணி மேல வைக்கிறீங்களோ
ஆ சூடு பண்ணி இப்ப வெளக்குல சூடு பண்ணி வைக்கிறதுனால அது அப்
ஆமா வைப்பாங்க அது அந்த சூட்டுனால அதாவது அவங்களுடைய ஸ்கின்னு வந்து ரொம்ப மெலிஸா இருக்கு சிஸ்டர் தோல் பகுதி கொழந்தைகளுக்கு அப்ப நம்ம அந்த சூடு பண்ணி வைக்கிறப்ப ரொம்ப கம்மியான சூட்ல வைக்கணு அது சில சமய புண்ணாக்கிரு அதனால அப்டி சூடு பண்ணி வைக்கிறத விட அத பிச்சு போட்டு கஷாயமா காச்சி மிதமான சூட்ல தேன் கலந்து குடுத்துட்டா அது உள்ள இருக்குற சலியே வெளில தள்ளிருங்க
ஓகே சிஸ்டர் சிஸ்ட அதே மாரி வீட்ல வந்து பேபி இருக்க வீட்ல அந்த பூன வளக்கலாமா ஸ்ட அப்டி வளத்தா அந்த பேபி தொடைல அந்தோட முடிய எல்லா வாயில போடாது
இல்ல அது வந்து நம்ம சுத்த பத்தமா தனியா வெச்சு வளத்தணு சிஸ்டர் இல்லன்னா தோல் அலர்ஜி மாதிரி வரு
ஓகே ஸ்ட அதனால எந்த ப்ராப்ளமு வராதுல்ல சிஸ்ட ஹலோ